ஹலோ
என்னா பண்றீங்க பால்லா கறந்தாச்சா போய் பால் பூத்துல ஊத்தியாச்சா
ஆ அந்த வேலல்லா முடிச்சாச்சு இப்ப சமைக்கிறதுக்கு தா
சேரி சேரி சேரி நா இப்பதா பால்லா கறந்தே போய் பால் பூத்துல ஊத்துனொ
ஓகே ஓகே
ம் வேற நைட்டுக்கு காய் சாப்பாடு கேட்ருக்காங்க அந்த சின்ன சின்ன மீன் மேக் கர்லா போட்டு பீன்ஸ் கேரட்டு உருளகெழங்கல்லா போட்டு செஞ்சு குடுங்க சாப் கொஞ்ச நாள் ஆகுது அப்டின் சொல்றாங்க
ம்
அதெல்லா அறுக்கதா லேட் ஆகு அதுனால என்ன பண்டேன் இவுங்கள அருக்க சொல்டேன் எப்டியோ ஒண்ணு ம்
ம் ம் சேரி அது கொஞ்சோ ஹெல்பா இருக்கும் ம் ம் ம்
கரெக்ட்டு
அவுங்களு கொஞ்சோ இது பண்ணி ஆ தெரிஞ்சுப்பாங்க ம்ச் எப்டி தப்போ செரியோ ஏதோ பண்ணும் போதா அவங்களுக்கு கொஞ்சோ தெரிய வரும்
ஆமா ஆமா
ம் ம் ம்
சின்னதா இருக்கிறாங்களோ பெருசா இருக்கலாங்களோ இல்ல கூட்டு புட்டு போடுறாங்களோ எப்டியோ ஒன்னு நம்ம அந்த காய் வாங்கி செஞ்சுட்டா போதும்
ம்
ஒவ்வொருத்தங்க என்ன என்ன காய் வேணுமோ அதெல்லா செய்யல எடுத்த அப்டியே வச்சு சேன் முரத்துல எடுத்து வச்சிருக்கறேன் வெங்காயம் தக்காளி ஆ கொஞ்சோ முட்டக்கோசு இருந்தது முட்டக்கோசு எல்லாம் போட்டோம்னா சாப்பிட்டுருவாங்க முட்டக்கோஸ் உருளக்கிழங்கு பீன்ஸ்ஸு கேரட்டு
ம் ம்
ம் இந்த புதினா கொத்தமல்லி எல்லா அப்டி அப்டி கிரதுக்கு குடுத்துருக்கறேன் கொஞ்சம் கொஞ்சமா பிப்பாங்க எல்லா காட்டுல இருந்தது தா
ஓ ஓகே ஓகே நல்லா ஃபிரஷா இருக்கும் ம்
வீட்டுக்குனே சொல்லிட்டு கொஞ்சம் இடத்துல போட்டு வச்சிருக்கறோம் என்னென்னா காய் வேணும் கீர வேணும்னு சொல்லிட்டு அது புடுங்கினது அவங்களே தா
ஓ
ம் தக்காளி எல்லா இருந்தது தக்காளி புதினா கொத்தமல்லி எல்லா கொஞ்ச கொஞ்ச தா போடுவோம் அது அதிகம் போடுறதுயில்ல அப்டியே அது அப்டியே புடுங்கிட்டு வந்திருக்காங்க
ஓகே ஓகே
கேரட் கொஞ்சோ சின்னதா தான் இருக்கு முழுச்சா இன்னு வளரவே இல்ல அது பாகக்காமலே பிச்சுட்டு வந்துட்டோம்
ஓ ஓ ஓ
இன்னு ஒரு ரெண்டு வாரோ விட்டிருந்தா வளர்ந்திருக்கு
ம்
பெரிசா ம் இப்பென்ன மெலிஸ் மெலிஸா இருக்கு செரி என்ன பண்றது கேட்டுட்டாங்க இவங்களுக்குதா வளர்த்துறதே
ம் நம்ம வெளியே எங்கயாவது குடுக்குறோ அப்டிங்கும் போதுதா கொஞ்ச நல்லா இருக்கணு அப்டி இப்டின்னு பாக்கணு
ஆமா
நா பெருசா இருந்தாதா ம்ச் அவங்க வாங்குவாங்க அப்டின்னு அந்த மைண்ட் செட்ல பாக்கணு இது நம்மளுக்கு தான வீட்டுல தான ஹெல்த்தியா இருந்தா போது சின்னதா இருந்தா என்ன ம்
சின்ன சின்னதா இருந்தா என்னா ஒரு நாலு செடி கொடுக்குவோ பெருசா இருந்தா ரெண்டு செடி புடுங்குவோ அவ்வளோதா
ஆ
மறுபடியு என்ன போட்டுக்க வேண்டியதா வேத நெறையாதா இருக்குது இல்ல நம்ம வீட்டுல இருக்கு
ம்ம்
கிலோ கணக்குல வாங்கி வச்சறது வேண்ணுன்றப்ப ஒன்னோ ரெண்டோ போட்டு போட்டு எடுத்துக்கறது
ம்
காய் காலியாக ஆக ஆக ஆக அப்டி போட்டு விட்டர்ரது மறுபடி மறுபடியு அதே காய் வளரட்டும் அப்டின் சொல்லிட்டு
ம்
ரெண்டு பேர் மூணு பேர் தா சமைச்சிடலா நம்மளே ஏழு பேர் இருக் நம்ம வீட்டுல ஏழு பேத்து சமைக்கணும்னா எவ்வளவு காய் கட் பண்ணணு
ம் அது பரவல்ல நீங்க தொய்த்து நம்ம நம்மளயே வீட்ல இது பண்ணும் போது ஓகே இல்லாட்டி அதெல்லா வாங்கணும்னா எவ்ளோ ஆகு
ஆமா ரொம்ப செலவாகு இப்ப போய் காய் வாங்கன நம்னாலே நம்ம வீட்டுக்குல்லா வாங்கும் போது ஒரு இரநூறு ரூபாயாது ஆயிடு
ம்
இப்ப இருக்க விலவாசிக்க எல்லா நம்ம போய் காய் வாங்கி சமைக்குறத்துல்லா சாத்தியமே கிடையாது
ம்
காய் வாங்கறது பெருசுல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கு கன்னு வச்சிருக்க மாட்டாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி புடுங்கனது பிச்சது
ஆ அதுவும் கருட் தா
அத போய் நம்ம இரநூறு ரூபா கொடுத்து வாங்கிட்டு வரணு
ம் ம்
இதுல வேற இந்த பச்ச பட்டாணி எல்லா நம்ம கூட செய்யறோம்ல
ம்
அந்த பச்ச பட்டணி எல்லா அவங்க ஏதோ கலர் எல்லா முக்கி எடுத்து விறக்கிறாங்க அப்டின்னு சொல்றாங்க அதெல்லா வாங்கவே கொஞ்ச பத பதமாரா இருக்கு
ம்
எப்டி வாங்கி அப்டி சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லா கொடுக்கிறது சின்ன பிள்ளைங்களலா பட்டாணி தா நெறைய சாப்டுவாங்க சாப்ட்டுல இருந்ததுனா அது நல்லதா இல்ல போடணு
ம் இது நல்லா இதுதா நீங்க காட்டலயே இது பண்ணி இது எடுத்து சமைக்கிறது அதெல்லா ஒரு ந நல்ல ஐடியா தா
ம்
நல்லா ஹெல்த்தியாவு இருக்கும்
ம் நம்ம ஓரமே பாத்தீன்னா அ நல்ல நல்லதா தா போடுவோ இந்த மருந்து கலந்ததெல்லா போட மாட்டோ ஆனா அவங்கல்லா. மருந்து கலந்தது தா போடுவாங்க கடையில விக்கிறவங்களா அவங்களுக்கு ஆ அவங்களுக்கு வந்து பொருள் நெறைய வரணும்ல அதனால அவங்க வந்து நல்லா ஹெவியான இருக்குற உர கூட போடுவாங்க காய் அதிகமா வரணு மருந்து நெறைய கண்டிப்பா அடிப்பாங்க பூச்சிலா புடிச்சிச்சுன்னா அவங்களுக்கு வந்து காய் வேஸ்ட் ஆயிடும்ல
ஆ ஆமா
மருந்துல்லா நெறைய அடிப்பாங்க எதுக்கு அதுல்லா ஒரு ரெண்டு காய் வளத்தம்மா ரெண்டு காய் பாதுகாப்பா வளத்தமா அவுளோதா
ம்
இப்ப எல்லா உக்காந்து அறுத்துட்டு காங்க எப்புடியு கால் கால் கிலோ காய்வாங்க கா கால் கால் கிலோக்கு எல்லாமே பாட்டி தாத்தா வந்து கொஞ்ச வெங்காயோ பூண்டு இஞ்சில்லா உரிச்சு குடுத்துருவாங்க இவுங்க பொறும்யா உக்காந்து அறுப்பாங்க
ம் இத்தோ ஒரு வேல அவங்க ஹெல்ப் பண்ணிட் ட்டாங்கன்னா நம்ம சமக்கறது த சீக்கிரமா இது பண்ணிட்லா அவ்ளோகா அது கஷ்ட்டமா இருக்காது
ம்
ம்
பண்ட்டாலே நம்ம டக்கு டக்குன் சமச்சற்லா
ஆ இது கட் பண்ணி எடுக்க எடுத்து வெச்சு கட் பண்றத்தா ரொம்ப இதா இருக்கு
ம்
ம்
நம்ம கால்த்துலா நம்ள சமக்கவே உட்டுருவாங்க
ம்
சேரி இவுங்க கொஞ்ச ஜாலியா இருக்கட்டு ஒரு பன்னண்டாவ்து பத்தா பதின பன்னண்டாவுது காலேஜ் போம்மோது சமக்ககத்து குட்த்துக்லா அப்டின் சொல்ட்டு உட்டுட்ட நானு
ம் மெதுவா அவுங்க கத்துப்பாங்க
ம் பொறும்யா கத்துக்குட்டு எப்டியு வளந்த பெறகு வேல செஞ்சுதா ஆகணு இ எதுக்கு இப்யே வேல வேல வேல வேல வேலன் சொல்ட்டு அவ்ங்ள கொஞ்சோ டென்ஷன் பண்ணனு
ம் என்னப்பா இப்ப படிக்கிற வய்சலா இந்த படிச்ட்டு அத மட்ரு பாத்துட்ருந்தா போது
ஆமா இ அதுவு இன்னிக்கி ஞாயித்த்க்கெழமன்றத் நாலதா செரி கட் பண்ணி குடுங்கன் சொன்ன மத்த நாளா இருந்ததுன்னா அவுங்க ஹோம் ஒர்க் பண்றதுக்கே டைம் சரியா பெய்டு
ம்
தாத்தா பாட்டி வந்தா அவுங்ளுக்கு சொல்லி குடுப்பாங்க சொல்லி குடுத்துட்டே கொஞ்சசோன்டு வெங்காய தக் தளி எதாவ்து உரிச் குடுக்கர்து கொஞ்சோ ஆறுத்து தரதுன்ன அறுத் குடுத்துருவாங்க தாத்தா பாட்டிய நா போய் சமைக்கர்து மட் டு இல்லன்னா காய் எதாவ்து கட் பண்றதுன்னா நா காய் கட் பண்ணிக்குவ சும்ம மேல் ஓட்டவர் அ அத மட்டு தாத்தா பாட்டி பண்ணி குடுப்பாங்க
ம்
மத்த படிக்கு நானே செஞ்சிருவ
ம் கே கே
அ இந்த காய் அ காய் சாப்பாடு நம்பல்லா வந்து புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டுல்லா அரச்சு போற்றோல்ல
ஆமா
ஆனா சில பேர் பாத்தீங்கன்னா பொதினா கொத்தமல்லி எல்லா அப்பே போட்ட நாங்க இந்த நான்வெஜ் பிரியாணிக்கே அது ஒரு தனி டேஸ்ட்டா வரதுல்ல
ஆ ஹா அத அரிக்காம அப்டியே மேலோட்டமா தூவி போட்ருவாங்க
ம்
ம்
அது நா ட்ரை பண்ணலான்னு பாக்குற ஆனா அது ஒரு டைம் ட்ரை பண்ணே ஆனா டேஸ்ட்டு அவ்ளோக்கு வரல ஆனா இந்த முஸ்லிம்ஸ் வந்து நம்மளுக்கு பிரியாணி குடுத்தாங்க அவுங்க எப்டி செஞ் சாங்கனே தெரில அவ ஆனா அவுங்க வந்து அந்த பேஸ் ல்லாம் யூஸ் பண்ணவே இல்ல புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி‌ பூண்டு பேஸ்ட் போற்று ப்பாங்க அது தெரியல
ம்
பட்ட லவங்கோலா நம்ப ஒன்று ரெண்டு அரைச்சிப்போ ஒன்று ரெண்டு வந்து அப்டியே தாளிச்சுப்போ ஆனா அவுங்க எல்லாமே அப்டியே போட்ருக்காங்க எப்டி செஞ்சாங்கன்னே தெரில
ம் ம் ஆனா அவுங்க கொஞ்சோ டிஃப்ரெண்டா செய்வாங்க நல்லாவு இருக் கு அவுங்க செய்யறதெல்லா
ஆமா
ம்
நம்ப எவ்ளோ செஞ்சு ட்ரை பண்ணாலு அந்த சிக் சிக்கன் பிரியாணி வந்து அவுங்க செய்ற மாரி வரவே மாட்டேது சிக்கன இருக்கட்டு மட்டனா இருக்கட்டு
ம் அவ்ளோ கா அவுங்க செய்யற மாரி வராது அவுங்க கொஞ்சோ டிஃப்ரெண்ட்டா இது பண்ணுவாங்க
ம் அவுங்குள்ட்ட காரமா காரமாவு இருக்கு ஆனா காரோ இல்ல டேஸ்ட்டா இருக்கு நல்லா டேஸ்ட்டா இருக்கு ஆனா அவுங்க அந்த காரோதா எப்பிடி டிஃப்ரென்சேட் பண்ணிக்கிறாங்கன்றதே புரிய மாடேங்க்குது
ம்
பிள்ளைங்க எல்லா காரமா இருக்குன்னே சொல்ல மாட்றாங்க ஆனா அதுல காரோ இருக்கு காட்டு இருக்கு அந்த இஞ்சி பூண்டோட காட்லா இருக்கு ஆனா அது அவுங்க இப்ப நம்ப செய்யிற காய் பிரியாணி வந்து ஒரு ஒரு ஒரு பிளேட் சாப்புறாங்க அது ஒன்ற பிளேட்டே சாப்புறாங்க சிக்கன் பிரியாணி அவுங்க குடுக்கல இந்த பக் கேட் முடிஞ்சது குடுத்தாங்க ஒரு பெரிய பக்கெட்ல குடு த்தாங்க அவுங்க சின்ன பிள்ளைங்கதா சாப்ட்டாங்க நம்ப யாரு சாப்புல நல்லா சாப்புறாங்க அத
ம்
அது மாரி செஞ்சி பழகணு இவுங்க வேற நல்லா சாப்பறாங்க
பழகுணு அதெல்லா கொஞ்சோ பழகி இருந்துக்கோ சமச்சி குடுக்குணும்
ஆமா கேக்குணு ஃபஸ்ட்டு எப்பி செஞ்சீங்க அப்டின்னு சொல்
எப்பிடி சா ஆ தெரிஞ்சவுங்க பக்கத்து வீட்ல இருக்குறவுங்க கிட்டதா கேக்கணு
ஆமா
ம்
ஏனா சின்ன பிள்ளைங்களுக்கே புடிச்சிருச்சி அப்ப அது மாரி செஞ்சி குடு த்தோனா அதுல இருக்க பொதினா கொத்தமல்லி கூட அவுங்க எடுத்து வெளிய போட்ல டேஸ்டா இருக்கு சொல்ட்டு நல்லா வலிச் சி வலிச்சி சாப்பறாங்க இதுலயாவது அவுங்க ஒடம்குள்ள போடுன் சொல்ட்டு ஏதாவது அவுங்குளுக்கு புடிச்ச மாரி செய்யறதுக்குதா ட்ரை பண்ட்ருக்க
ம் நம்ம செய்ய செஞ்சி குடுக்கறது தா புடிக்குல அதுஇதுன்னு சொல்லுவாங்க ஓ செரி நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்றதியு நம்ம கொஞ்சோ ட்ரை பண்ணி எதாவது
ஆ நம்ம எதாவ்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா கொஞ்சோ வெரைட்டியா குடுத்தா தா சூப்பருமா சூப்பருமாம்பாங்க
ஆ
எப்பயு செஞ்சு குடுக்கறத குடுத்தா எப்போ செய்யற்தானே செஞ்சீங்க இதுல என்ன நா சொல்றது அப்டின்ம்பாங்க
ஆ அப்டின் சொல்லுவியா
ஆமா
ம் கேட்டா நம்ம எதாவ்து டிஃப்ரெண்டா பண்ணிதா குடுக்கணு
ஆ ஆ
ம்
சேரி ஓகே நா போய் பாலு ஊத்திட்
சேரியா ஆ சேரி ஓகே போ
ஆ
ஆ சேரி ஓகே பாய்
ஆ
ம்